அக்கா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நீ எப்பட்ருக்க
நல்லாருக்கக்கா
எப்டி போகுது காலேஜ் லைஃப் எல்லா
காலேஜ் லைஃப் இப்பதா ஸ்டாட் ஆகுது ஃப்ரெஷ்ஷரா ஜாயின் ஆய்ருக்கோ உங்களுக்கு கால் பண்ணணு நெனச்சிட்ட இருந்த காலேஜ் போனது அதெல்லா சொல்லணுனு இப்பதா டைம் கெடச்சுதா அதுதா கால் பண்ண
நல்ல விஷ்யோ இப்ப கூப்டியே அப்பற
ஆமாக்கா நீங்களு புதுசா திருப்பி ஜாயின் பண்ணிருக்கீங்கன் சொன்னீங்க அ ஜாயின் பண்ணியாச்சா
ஆமா ஆமா நா வந்து இப்ப ஜாயின் பண்ணிருக்கே இப்ப அப்டியே போவுது காலேஜ் லைஃப் எல்லா உனக்கு எப்டி போகுது
எனக்கு இப்போ ஃப்ரெஷர்னால ஸ்டாடிங் நல்லாதா இருக்கு இனி போக போக தா தெரியுக்கா எப்டி போகுன்னு
அப்டியா செரி செரி காலேஜ் லைஃப் எல்லா எப்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எப்டி இருக்காங்க ஓகே ஆயிடுச்சா
ஃப்ரெண்ட்ஸ் வன்ட்டு இப்ப கொஞ்சோ பேர் பேசுறாங்க அவுங்க ஏதோ கொஞ்சோ நல்லாதா பேசுறாங்கக்கா இனிமே தா இனி எல்லாத்துக்கிட்டயு பேசி பழகணு உங்களுக்லா எப்டி போகுது
எனக்கு பரவாயில்ல அப்டியே போகுது காலேஜ் லைஃப் எல்லா நா வந்து மாஸ்ஸர்ஸ் பண்றனால அவ்ளோவா யாரு இன்னு ஸெட் ஆகல இனிமேதா எல்லார்டையு கொஞ்சோ நல்லா ஸெட் ஆயி பழகணு நீ வந்து யூ. ஜி. தான பரவாயில்ல நீ எல்லாருக் கூடயு நல்லா பேசி நல்லா ஜாலியா இரு என்ஜாய் பண்ணு ஸெரிய காலேஜ் லைஃப் எல்லா
ஆ ஸெரி அக்கா யூ. ஜி. எப்டி இருக்கு செமஸ்டர் எக்ஸாம் அதெல்லா
அப்டியா யு ஆ யூ. ஜி. வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஸ்கூல்ஸ் மாரிதா நீ வந்து அப்போ ஒன் இயருக்கு வந்து ஆனுவல் எக்ஸாம்ஸ் எல்லா எழுதிட்டு இர்ந்தீங்கல்ல இப்ப வந்து உங்களுக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து செமஸ்டர் நடக்கு சோ காலேஜ் வந்து உனக்கு கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக்க மாரிதா இருக்கு லைக் நீ வந்துட்டு நீயே வந்து ஸ்டடிஸ பாத்துக்கணு நீதா நோட்ஸ் ப்ரிப்பர் பண்ணு காலேஜுக்கு ஸ்கூல்ஸுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸ்டார்ட்டிங்ல இப்டிதா இருக்கு போக போக நீ வந்து கத்துப்ப ஆ எக்ஸாம்ஸ் எல்லா நீ வந்து முன்னாடியே வந்துட்டு ரெண்டு மூணு எக்ஸாம்ஸ் எல்லா வைப்பாங்க பிராக்டிக்கல் இன்டர்னல்ஸ் அந்த மாரி சோ அப்போ உனக்கு மார்க்ஸ் கம்மி ஆகுதுன்னு தெரிஞ்சோனே நீ உடனே வந்து என்ன உனக்கு அப்பவே தெரிஞ்சி நம்ம லோ மார்க்ஸ் வாங்குறோ இல்லன்னா அதிக மாக்ஸ் வாங்கணு எப்படி நம்ம என்ன ட்ரிக் யூஸ் பண்ணணு எப்படி எல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலா அப்படிலா யோசிச்சு ஆ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம்ல எழுதும்போ கொஞ்சோ இதாதா இருக்கு ஆ போக போக பழகிடு சோ அதெல்லா பாத்துட்டு நெக்ஜ்ட் செமஸ்டர் வரதுக்குள்ள கொஞ்ச ரெடி ஆயிடுவ அப்போ உனக்கு எக்ஸாம்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணலா சரியா
சேரி அக்கா அப்போ வந்துட்டு ஸ்கூல் மாதிரி புக்ஸ் குடுக்குறது அந்த மாதிரிலா இருக்காதா அதுக்கப்புரோ மார்க்கெல்லா எப்டி இருக்கு நாங்க இப்போ ஸ்கூல்ல எப்டி ஹண்ட்ரட் மார்க் கழுதுவோ அந்த மாதிரிதான இருக்கு இல்ல வேற மாதிரி வருமா
இல்ல இல்ல ஸ்கூல்ஸ் மாரிதா ஹண்ட்ரட் மார்க்ஸ்தா எழுதுவாங்க ஆனா அது வந்து இத் இவ்ளோ இந்த மார்க்ஸ் இதுக்கு அப்டின் சொல்லி செப்பரேட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்க எழுதுறது பாதிக்கா இருக்கு உங்க நீங்க அட்னன்ஸு நீங்க பண்ண இது அசைன்மென்ட்ஸ் அதெல்லா வெச்சு மார்க்ஸ் போடுவாங்கள் ஸோ அதலெல்லா கொஞ்சோ கரெக்டா டைமிங்க்கு கொடுத்து ப இருக்கணு சரியா
அப்படியா சேரி அக்கா உங்க காலேஜ்லா எப்டி இருக்கு நல்லா போகுதா பிளேஸ்மெண்ட்ஸ்லா எப்டி அங்க உங்களுக்கு
பிளேஸ்மென்ட்ஸ் எங்க காலேஜ் பொறுத்த வரைக்கும் நா கேள்விப்பட்ட வரைக்கு எல்லாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொன்னாங்க சோ அதனால தா நா இந்த காலேஜ சூஸ் பண்ணிருக்கே நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாரு செலக்ட் ஆயிருவோ நம்புறோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கனால எல்லா நிறைய கம்பனிஸும் வராங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் சினா எல்லாமே நல்லாதா இருக்கு நல்லா போகுன் நெனைக்குறே பாக்கலா
சேரி அக்கா அதுக்கப்பறோ நீங்க யூ ஜி பண்ணும்போது எப்டி ஐ வி அந்த மாதிரில்லா கூட்டிட்டு போனாங்களா இல்ல இருக்காதா
இல்ல இல்ல யூ ஜில நா ஐ வி போகல இங்க வந்து ஐ விய பத்திய சொன்னாங்க ஆனா ஐ வில வந்து இங்க நம்ப பக்கத்துல இருக்க எடத்துக்கலா கூட்டு போறாங்க ஆனா அது வந்து அதிகமான ப்ரைஸ் வந்து சொல்றாங்க சோ அங்க போயிட்டு யூஸ் இல்லாத மாதிரியு இரு க்கு எந்த ஒரு இது நமக்கு அ லேர்ன் பண்ணிக்காத மார்ருக்கு சோ நம்ப ஐ வி போறது ஏதாவது கத்துக்கணு நம்ப தெருஞ்சுக்கணுன்றதுக்காக தா அப்டி ஒரு ட்ரிப்பே நம்ம வந்து இதுல வச்சுக்குறோ காலேஜ் லைஃப்லயே சோ அதுலயு என்ஜாயு பண்ணுவாங்க ஆனா ஏதாவது கத்துக்கிறதுக்காகத்தா போறோ சோ அதுலயே நாங்க பாத்த வரைக்கு இங்க எதுமே இல்லயா சோரி நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சு பாத்துக்கலா அப்டீனு ஆனா நாங்க மோஸ்ட்லி கான்ஃபிரன்ஸ் அந்த மாரிதா போவோ ஏனா நாங்க பி ஜினால மோஸ்ட்லி சர்ட்டிபிகட்ஸ்ல்லா எப்டி எடுக்குறது அந்த மாதிரி தா நாங்க பாப்போ சோ அத ப அத பத்திதா ஃபோக்கஸ் பண்ட்ருக்கோம் நீ உனக்கு எப்டி இருக்கு எதாச்சு ஃபங்ஷன்ஸல்லா வந்துச்சா காலேஜுல
எனக்கு வந்துட்டு இப்போ ஃப்ரெஷர்ஸுன்றனால ஸ்டார்டிங் ஃப்ரஷர்ஸ் டே வச்சாங்க அதுக்கப்பறோ சீனியர் அக்காங்கல்லா வந்து எல்லாரு நல்லா பேஸ்னாங்க அப்பறோ காலேஜ் பத்தி காலேஜுல இருக்க பிளேஸ்மண்ட்ஸு அத பத்திலா நெறைய சொல்லிருக்காங்க இனி போக போக இருக்கும் போதுதா தெரியு
அப்டியா செரி செரி எல்லார்கூடயு நல்லா பேசி என்ஜாய் பண்ணு செரியா ஃப்ரெண்ட்ஸ்சல்லா நல்லா பாத்துக்கோ எல்லார்கூடயு சீக்கரமா அ ஜாய்ன் பண்ணி எல்லாத்தையு என்ஜாய் பண்ணு காலேஜ் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன் லைஃப்ல சோ எல்லாத்தையு என்ஜாய் பண்ணு அதே சமயொ ஸ்டடிஸயு விட்றாத செரியா சோ நீயே லைப்ரரிக்கலா போறது அந்த மாரி நீயு ஓன் இது பண்ணிக்கோ ஒனக்கு நீயே செல்ஃப் ஸ்டடிஸ்சல்லா பண்ணும்போதுதா நீ இன்யு கத்துப்ப நீ கத்துக்கிட்டு அத மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குமோ நீ இன்யு நல்லாவே கத்துப்ப சோ நல்லா அ லேர்ன் பண்ணிக்கோ அதிகோ
ஓகே அக்கா எப்டி நோட்ஸ் எடுக்கறதல்லா ஆத்தரோட பேர் சொல்லிருவாங்க நாங்க போய்ட்டு லைப்ரரில எடுத்துட்டு அத வச்சே நாங்க படுச்சுக்கணு அவ்ளோதானா
அப்படியெல்லா இல்ல ஆ சுமுகா எங்க காலேஜ்ல அப்டி தாப்பா சொல்லி கேட்டது இல்ல நானு அப்டி எடுத்ததில்ல ஆத்தர்ஸ்ஸ பாத்து மோஸ்ட்லி அ நெறைய டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க இந்த ஆத்தர் புக்ஸ் நல்லாருக்கு இது படிங்க இதுல பத்தி சொல்லிருப்பாங்க மோஸ்ட்லி நம்ம எடுக் குற நோட்ஸ்ல வந்து இன்டியன் ஆத்தர்ஸ வந்து எடுக்க மாட்டோ அது வந்து ரிவ்யூஸ் அந்த மாரிலா இருக்கனால நம்ப அப்டி எடுக்க மாட்டோ அதுக்கு பதிலா ஃபாரின் ஆத்தர்ஸ தா மோஸ்ட்லி நம்ம நோட்ஸ்ல எடுக்குமு நமக்கு அது யூஸ்ஃபுல்லாவு ஈஸியா அண்டன்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ந நெறைய கத்துக்கறதுக்கு இருக்கு அவுங்க ந நல்லாவே அத எக்ஸ்பிளைன் பண்ணி போட்ருப்பாங்க சோ மோஸ்ட்லி நம்ப நமக்கு ரிலேட்டடா எல்லாத்தையு பாக்கணு ஆ ஆத்தர்ஸ்ஸெல்லா மெய்னா பாக்கணு நல்லா நம்ப சப்ஜெக்ட்டு ரிலேட்டடா எ பப்ளிஷ் பண்ணிருக்க எந்த ஆத்தரு யாரோடது நல்லாருக்கோ அப்டின் முன்னாடியே நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தா நமக்கு லைப்ரி போம்போ கொஞ்சோ யூஸ்ஃபுல்லாயிருக்கு சோ லைப்ரி போம்போது வந்து நம்ப அங்க பாசிட்டிவா அது நெறய நம்ம மெம்மரிசு சரௌண்டிங்ஸ்ஸெல்லா நல்லாருக்கு அப்ப செல்ஃப் ஸ்டடிஸ்க்கு அது நல்லாவே இருக்கு சோ நெறைய தடவ லைப்ரரிக்கல்லா எங்க இருக்குன்னு பாத்து வச்சிக்கோ காலேஜஸ்லா நல்லா சுத்தி பாரு என்னென்ன ப்ளேஸ் எங்கருக்கு அப்பதா ஒனக்கு எதாச்சு போணும்னா திடீர்னு போணும்னா அது கொஞ்சோ யூஸ்ஃபுல்லாவு இருக்கு செரியா
ஓகே அக்கா அ அதுக்கப்புற இப்ப நீங்க ரெண்டுமே பீ ஜி யூ ஜி ரெண்டுமே நே டிவ்ல தா பண்றீங்களா இல்ல வேற ப்ளேஸ் மாறிட்டீங்ளா
இல்ல இல்ல நா என்னோட யூ ஜி வந்து நா என்னோட நேட்டிவ்ல தா பண்ணே சோ அங்க பீ ஜி இல்லாதனாலதா நா வந்து வேற சிட்டிய சூஸ் பண்ண இது வந்துட்டு நல்ல பிளேஸ்மெண்ட்டு இருக்கு சோ அதனாலதா இது வந்து தூரமா இருந்தாலு பரவாயில்ல நம்ப வந்து நம்ப ஸ்டடிஸ் நம்ப அ நம்ம வந்து நறைய கத்துக்கணு அப்படின்றதுக்காகவே நா இங்க வந்த சோ அது நேட்டிவ்வுல அங்க வந்து யூ ஜி நேட்டிவ் இது வந்து இப்ப நா இங்க ஸ்டே பண்ணி இது பண்ற
அப்படியா சேரி அக்கா எங்க ஹாஸ்டல்ல தங்கிருக்கீங்களா இல்ல ர வீடு எடுத்துருக் கிங்ளா
இல்லல்ல நா வந்து இங்க ஹாஸ்டல்ல தங்கிருக்க நம்ம சேஃப்ட்டி வந்து ரொம்ப முக்கிய இல்லயா அதனால நம்ப பேரண்ட்ஸ் அத அலோ பண்ணணு நா வந்து இங்க பி ஜிஸ்ல வந்து ஸ்டே பண்ணியிருக்க
ஓ பி ஜில ஸ்டே பண்ணியிருக்கீங்களா அப்ப ஃபுடெல்லாம் அங்க ஓகேவா நல்லாருக்குமா
ஃபுட்டு அ மத்த காலு இதெல்லா கம்பேர் பி ஜிஸ்ஸெல்லா கம்பேர் பண்ணும்போ இது கொஞ்ச பரவாயில்ல ஓகே நல்லாயிருக்கு சாப்புட்ற மாரி ஸோ நம்ப ஸ்டடிஸ்க்காக வந்துருக்கோ நம்ப எல்லாத்தியுமே நம்ப அக்சப் பண்ணி அத சப்பாட் நல்லாருந்தாலு நல்லனாலு நம்ப அது சாப்ட்டு தா ஆகணு ஸோ நல்லாதா இருக்கும் பரவால்ல
அது எதோ உண்ம தான்க்கா அங்க அதுக்க ப்புறோ எப்டி நீங்க வந்துட்டு லீவ்ல மட்டு ட்ராவல் பண்ணி போவீங்ளா வீட்டுக்கு போகும்போதல்லா
ஆமா செமஸ்டர் லீவ்ஸு மோஸ்ட்லி குடுக்க மாட்டிக்கிறாங்க ஏதாவ்து ஃபங்க்ஷன்ஸு அந்த மாரி வந்தா குடுப்பாங்க அப்ப மட்டு ட்ராவல் பண்ணி ஒரு ஒன் வீக்கு ஃபோர் ஃபை டேஸ் அந்த மாரி லீவ்ஸ் வந்தா அ காலேஜஸ்க்கு எல்லா லீவ் விட்டா அந்த மாரிதா போக முடியும் இல்லனா எங்க லீவ் தராங்க அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு மாஸ்டர்ஸ்னால அவ்வளவா லீவும் தர மாட்டிக்கிறாங்க நறைய ஸ்டடீஸ தா நம்ப ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணு உனக்கெல்லா எப்டி இருக்கு
எனக்கு ஓகேதான் அக்கா நா வந்து வீட்லருந்துதான் போறே என்னன்னா ட்ராவல் பண்றதுதா கொஞ்சொ கஷ்டொ ஒரு ஒன் டு டூ ஹார்ஸ் பக்கொ ஆயிடுமா போகறது வர்றது அந்த டைமிங் மட்டு கொஞ்சோ ஸ்ட்ரகுளாருக்கு அவ்ளோதா
எவள் நேர ட்ராவல் பண்ற நீ
மேக்சிமம் ஒன் அண்ட் ஹாஃப் ஹார்ஸ் டூ ஹார்ஸ் பக்கம் ஆயிருங்கா
அவளோ தூரோம் போறியா அதுக்கு நீ பக்கத்துலே ஏதாச்சு பாக்கலையா இல்ல
இல்ல ஃபேமிலி சுச்சுவேஷன் அதுக்குப்புற அங்க நியர் பைல என்ன க அந்த எட தா கெடைச்சி ச்சு அதனால அந்த எடத்துல அங்க சூஸ் பண்ணது அதுக்கப்பறோ இந்த எடத்துல இந்த காலேஜ்ல பிளேஸ்மென்ட் இருக்குன் சொன்னதுனால இங்க ஜாயின் ஆயிருக்க
அப்படியா எல்லா காலேஜஸ்லயு இருக்கு நம்ம எப்டி பெர்ஃபார்ம் பண்றோன்றதுல இருக்கு சோ நல்ல ஸ்டெடிஸ கான்சன்ட்ரேட் பண்ணி இப்ப இதான ஃபஸ்ட் இயரு சோ எல்லாத்தையு இனிமேத்தா கத்துப்ப சோ நல்லா ஆ காலேஜ் லைஃப்ப என்ஜாய் பண்ணி நல்லா இது பண்ணு செரியா எப்டி ஒனக்கு க்ளாஸஸ்ஸெல்லா புரியுதா
ஸ்டாட்டிங் இப்போ புரியிற மாரிதாக்கா எடுக்குறாங்க கொஞ்சொ ஸ்லோவா தா எடுக்குறாங்க இதுக்கப்பறோ எப்டி எடுப்பாங்கன் தெரியல சிலபஸும் தாஸ்தி இருக்குன்னு சொல்லீட்ருக்காங்க இப்பவே ஒரு ஃபை டு சிக்ஸ் சப்ஜெக்ட் அந்த மாதிரி எல்லா இருக்கு இனி நறைய சப்ஜெக்ட்டு வரு அதல்லா படிக்ணு அந்த மாதிரி எல்லா சொல்லீட்ருந்தாங்க இனி எப்டி படிக்கறதுன் தெரியல
அப்பிடியா சேர் செரி எவ்ளோ இருந்தாலு ஈஸியா தா இருக்கு சோ நீ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருந்தா கம்பைண் பண்ணி ப படிங்க எல்லாத்துக்கு சொல்லி குடுத்து தெரிஞ்சு நல்லா படிங்க செரியா
ஓகே அக்கா அப்போ நா இன்னொரு நாள் உங்களுக்கு கூப்புடுறே அப்போ பேசலா நறையா
ஆ பேசலாம் பாக்கலாம்
ஓகே அக்கா பாய் அக்கா
ஓகே பாய் பாய்